நா நல்லாஇருக்கேங்க நீங்க எப் ப்டி இருக்கீங்க
நாங்க நல்லா இருக் கோ அப்பற வீட்ல எல்லாரு அம்மாப் ப்பா எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆஹ் எல்லாரு நலமா இருக்காங்க அங்க எப் ப்டி எல்லாரு
எல்லாரு ரொம்ப நல்லமா இருக்காங்க ஏனா இன்னைக்கு காலைல நா வாக்கிங் போபோ ஒரு பேட்ஸ் பாத்தே பீக்காக் இருக்குல அந்த மயில் இருக்குல மயிலு வந்து அஹ் தோகைய விருச்சுட்டு ரொம்ப அழகா இருந்ச்சு ஆனா உண்மைக்குமே எ பொண்ணு டெய்லி பாப்பா ஆனா ஏர்லி மார்னிங் ஒரு ஆறு ம் மணி ஆறைக்குள்ள பா வாக்கிங் பண்ண போவோ அந்த பறவைய பாக்கப்போம் அது அழகா வந்து ஒரு தோகைய நா உண்மைக்குமே நா மொபைல்ல தா பாத்திருக்கே நேர்ல பாத்த கெடையாது இந்த ஏரியால வந்து மயில் நெறைய இருக்கு ஆண் மயிலி பெண் மயில் தா நெறைய வந்து ம் இந்த அரிசிலா போட்டா சாப்டு ஆண் மயில் வந்து அவ்ளவா வராது ஆனா அந்த பறவைகள் பாக்கப்போ அன்னைக்கி தோகையெல்லா விரிச்சு அது நேத் ஸ்சுரல்லா பாக்கும் போது ரொம்ப அழகா இருந்துச்சி பறவைகள்லயே அழகுன்னு சொன்னா நா ஆண் மயில் தா என்னைக்கு மயில் தா ஆனா பறவையில்ல பறவைகள் வந்து என்னன் னா இயற்கையிலே ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா அ அந்த பறவைகள் எல்லாமே என்னது சுற்றுப்புற சூழ்நிலை வந்து நம்ம சமநிலைக்கு ஒரு பாதுகாப்பதற்கு வந்து ஒரு முக்கிய பங்குன்தா சொல்லுவ ஏன்னா பறவைகள் பாருங்க நீங்க மரத்துல வந்து இப்ப எக்ஸ் எக்ஸ்சாம்பல் வந்து நம்ப இப்போன்னா காக்காவே பாருங்கள நம்ம வீட்ல வந்து ஒரு நாள் நீங்க சீ சாப்பாடு போடுங்க டெய்லி அதே டைம்க்கு அதுக்கு டைம்மிங் எல்லா பாக்க தெரியாது ஆனா டெய்லி டைம்க்கு வந்து வரும் வந்து வந்து வந்து நம்ப கூப்புடு நம்மள பாத்து பாத்து து அது கத்தும் எங்க வீட்லயு அப்டிதா நா டெய்லி வந்து அதுக்கு சாப்பாடு வைப்பே முந்தி ஃபஸ்ட்டு வந்து நா எட்டு மணிக்கெலா வச்சுருவே அப்பறொ கொஞ்சம் நாளாக டிலே ஆனெனே ஏன்னா சமையல் பண்ணி குழந்தைகளுக்கும் ஸ்கூல் போகும்போது அவங்களுக்கு ஃப்ரீ ஆனப்பிறகு தான் நான் கொண்டு வைக்க முடியும் அப்போ வச்சொனே என்னோட கிச்சன் வாசல்ல பே பின்னாடி வந்து ரெண்டு பக்கமே டோர் இருக்கு கிச்சன் வாசகிட்டு வந்து நின்னுகிட்டு இந்த வீட்ட பாத்து பாத்து தலைய காம்ச்சு காம்ச்சு ம் அது கத்து கரையுமா அத பாக்க உண்மைக்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு நாள் நம்ம உணவு வச்சோ ஆனா நம்ம டைம்மிங்கு கரெக்டான டைம்மிங்க்கு வந்த து அதால அது வந்து எப்டி வருதுன்னு எனக்கு புரியல அதுக்கு மணியு பாக்க தெரியாது நேரமு தெரியாது ஆனா அந்த பறவைகள் வந்து எவ்ளோ இதா இருக்கு அப்டின்னு சொல்லப்ப உண்மைக்குமே உண்மைக்கு ஒரு ஆச்சரியமான விஷ்
கண்டிப்பா கண்டிப் பாங்க நீங்க சொன்னீங்க மயில் பாக்கறது இப்போதா ஃபர்ஸ்ட்டு டைம் பாத்துருக்கேன்னு நா வந்து கிராமத்துலதா வளந்தே சின்ன வயசுல இருந்து கிராமத்திலயே வளந்ததுனால நாங்க தனியா தோட்டத்துலதா இருக்கோ அங்க பாத்தீங்கன்னா நெறைய மயில் வரும் இந்த வயல்ல வந்து அந்த நெல்லு இருக்கு நெல்ல இது சாப்பிறதுக்காக மயிலு இந்த மைனா இருக்கும் மைனாலா இப்ப நம்ம பாக்க முடியறதே இல்லங்க நான் சின்ன வயசுல இருக்கும் போது மைனா பாத்துருக்கீங்களா நீங்க
மைனா நா சின்ன வயசுல பாத்திருக்கே ஆனா இப்ப வந்து அதோட இனங்கல்லா அழிஞ்சு போயிட்டு அது போக சிட்டு குருவின்னு நா பாத்ததே இல்ல ஏன்னா குட்டி குட்டியா இருக்கு தெரியுமா குருவி அதுக்குள்ள இனங் நா உண்மைக்கு மே எனக்கு பாக்கவே இல்ல அந்த மாரி எனக்கு இப்போ ஒரு இடத்துக்கு போ .
கேக்குதுங்களா நீங்க பேசுறது கேக்கல
ஆ சிட்டுக்குருவிகள் அந்த மாறி எல்லாமே இப்ப அந்த இனங்கள்லா பாக்க முடியாத அளவுக்கு இருக்கு ஏதோ ஒரு எடத்துல சிட்டுக்குருவி இருந்தாலுமே ஒரு ரெண்டு பேர்ட்ஸ் இருந்தாலுமே அத முட்ட போட்டு அத வெச்சு அதோட இனத்தை வந்து வந்து அதிகரிக்கணும்னுதா நா சொல்லுவே ஏன்னா அந்த சிட்டுக்குருவிகள் இனத்த து நீங்க அது பாத் த்ருக்கீங்களா ஓ
இல்ல இல்ல இல்ல அதா அதா நா வில்லேஜ்ல இருந்து நானு சின்ன வயசுல பாத்தது நா இல்ல இல்ல இப்ப ஒண்ணு பாக்க முடியங்க ஒன்னு ரெண்டு முன்னாடி நெறைய பாத்தீங்கனா இந்த வயல்ல அறுவடை காலத்துல பாத்தீங்கன்னா நெல் அறுத்துருவோ அறுத்துட்டு அந்த இது மட்டு கெடக்கும் அந்த உதிரி புல்லு நெல்லா கெடக்கும் பாத்தீங்கன்னா இந்த மைனா சிட்டுக்குருவி இதெல்லா பாத்தீங்கன்னா வயல் ஃபுல்லா நிக்கு இப்பல்லா பாத்தீங்கன்னா இந்த மைனாங்கற இனத்தையே பாக்க முடியல இந்த சிட்டுக்குருவியு ஒன்னு ரெண்டு எதோ இந்த வயல்ல நிக்கறது அந்த மாதிரி தா பாக்க முடியுதே தவிர சிட்டுக்குருவில்லா இப்ப சுத்தமா பாக்க முடியறது இல்லைங்க அதே மாறி மயிலு மயிலுமே இப்ப மயிலுமே கொறஞ்சிட்டு வருதுன்னு நெனைக்கறேங்க எங்க வீட்லல்லா முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த விவசாய டயத்துல அந்த நெல்லு போட்டிருக்க டயத்துல பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனியா காவல் நிக்கணும் அவ்ளோ மயில் வரும் ஆனா இப்பல்லா மயில பாக்க முடியறதே இல்ல சின்ன வயசுல நா மயில் தோகை இருக்குல்ல அது ஃபுல் லா எங்க வயல் ஃபுல்லா கெடக்கு எடுத்து புக்குக்குள்ள வெச்சு அது குட்டி போடும் அந்த மாறில்லா சொல்லி எடுத்து வைப்பே நானா ஆனா இப்பல்லா அந்த மயில் ரேக கெடைக்கறதே பெரிய அரிதா இருக்குங்க இப்ப மயிலே பாக்க முடியல மயிலே சேரி சிட்டுக்குருவியு சேரி இந்த தூக்கணாங்குருவினு ஒரு குருவி இருக்கும் இந்த பனமரத்துல கூ கூடு கட்டி தொங்கும் சின்ன வயசுல மரத்துல அத பாத்தாலே எப்பட்றா இது தொங்குது இந்த மாறி தலைகீழா கூடு கட்டி இதுல எப்பட்றா தொங்கி இருக்குதுன்னு தோணு ஆனா இப்பல்லா பாத்தா அந்த குருவி கூட பாக்கறதே ரொம்ப அரிதா இருக்கு ஆனா நெறைய பன பனைமரத்துல நுங்கு வெட்றதுக்கா இருக்கட்டும் இந்த மாறி போகும்போது ரெ நெறைய அப்றொ அந்த ரெட்டவால் குருவி ஒண்ணு இருக்கு கருப்பு கலர் குருவி அது பாத்திருக்கீங்களானு தெர்ல அந்த
ஆ பாத்திருக்கே ஆனா அந்த மாறி குருவிகள் எல்லா இப்ப பாக்கவே முடியல நீங்க சொன்னீங்கல சொன்னிங்கல அந்த தூக்குனா குருவி அந்த அது கூட பாருங்க அது கூட அது பின்றதே ரொம்ப அழகா இருக்கும் ஆ தூக்கணங் குருவி அதுக்கு உள்ள போய் இன்னைக்குமே அது வந்து நீங்க நல்லா பாருங்க அது பின்றது அழகே ஒரு மாறி அது அது கு குட்டிய ஒரு ஹோல் வெச் இருக்கும். அதுக்குள்ள அத ஸ்டாண்டிங் பண்ணாலும் அ தூக்கணாங்குருவி கூடெல்லாம் ரொம்ப ரேரா தான் இருக்கு அது அதிசயமா இருக்கு இப்ப நம்ம பாத்தா கூட அது ஃபோட்டோ எடுத்து இந்த மாறி பேர்ட்ஸ் இருக்கு. இந்த மாறி கெட்டது கூடு ஒன்னொன்னு ஒரு அதுக்கு கை இல்ல கால் இல்ல. அது வாய் வெச்சுட்டே எவ்ளோ அழகா அது தூக்கணாங்குருவி அது பின்றத பாருங்க அழகா பின்னிருக்கும். அதெல்லாம் உண்மைக்குமே அதே மாறி ஒரு பற பறவைகள் வந்து என்ன சொன்னனா சில பறவைகள் வந்து பூச்சிகளை சாப்புடும் விவசாயத்தை இப்ப நம்ம வந்து விவசாயத்திலயுமே ஹ முக்கிய பங்கு வசிக்குன்னு தான் சொல்லுவேன் பறவைகள் நீங்க பாரு கொக்கு நாரல்லாம் இருக்குல்லா அ அந்த வய வயல்ல வந்து இருக்க பூச்சிகள பூச்சி நெல்லெல்லா நெல்லு அது ஏதோ பயிர் வகைகள் எல்லாம் அந்த பூச்சிகள் வந்து அழிக்கும். அந்த பூச்சிகள் எல்லாமே அந்த பறவைகள் வந் வந்து உண்றது மூலம் வந்து நம்ப வந்து பயிர்கள் வந்து பாதுகாக்கப்படுது. இதன் மூலம் வந்து விவசாய்க்கு ஒரு முக்கிய பங்கு வசிக்குனு நா சொல்லுவேன் மேலும் என்ன பண்ணீங்கன்னா நம்ம விதைகள் இருக்குல்ல விதைகளை வந்து எதோ அந்த பறவைகள்னாலே இந்த பயிர் வகைகள் இந்த விதைகள் தான் சாப்பிடும் அந்த விதைகள வந்து அ என்ன சொல்லுவாங்க அதை சாப்பிட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அது வந்து எச்ச எச்சம் போடுதுனாலயோ அந்த இன்னொரு இடத்துல இருந்து வேற இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு வந்து செடியை வளர தாவரங்கள் வளரறதுக்கு அந்த பறவைகள் வந்து ரொம்ப உதவியா இருக்குன்னு நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா இன்றைய காலகட்டத்துல வந்து மரங்கள் வந்து வெட்டப்படறதுனால பறவைகளுக்கு வந்து ஒரு இருப்பிடமாக இல்லாம இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன்
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. இப்ப பறவைகள் அழியறதுக்கு நெறைய காரணங்கள். பாத்தீங்கன்னா நம்ம மரங்கள் அதிகமா வெட்டப்பட்டு காடுகள் எல்லா அழிக்கப்பட்டுச்சு அது ஒரு காரணம். அப்புறம் நம்ம யூஸ் பண்ற அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற பொருட்கள்னாலயே நெறைய அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ரேடியேஷன் இருக்கட்டு நம்ம இந்த மொபைல் ஃபோன் இந்த இ இந்த படம் கூட எடுத்துருந்தாங்க. அந்த படத்துல கூட வரும் ஒரு படத்துல அது படம் பேர் சொல்லாமானு தெர்ல அது அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா தெரியு அந்த மாதிரினாலேயே சிட்டுக்குருவி எல்லா நெறைய அழி்ஞ்சு போச்சு. அஹ் அப்போ இப்பல்லா நம்ம நீங்க சொன்ன மாதிரி இந்த தூக்கனாங்கருவி கூட எல்லா பாத்தா நம்ம வந்து அத ஒரு புகைப்படோ எடுத்து அத ஒரு ஸ்டேட்டஸோ ஸ்டோரியோ போட்டு அதப்பா அந்த அளவுக்கு அரிதாயிருச்சு அந்ததுல்லா ஒரு புதுசா பாக்குறது மயில் தோகை விரிக்கிறத பாக்குறதே ஒரு அரிதாயிருச்சு. அதை நம்மோ ஒரு அந்தளவுக்கு இப்பல்லா அது கொறஞ்சுகிட்டே வருது. பறவைகளா இருக்கட்டு ஆஹ் அதே மாரி இந்த ந சொன்னமாரி அந்த தூக்கணாங்குருவி அந்ந ரெட்டைவால் குருவில்லா நா பாத்தே பல காலங்கள் ஆயிருச்சு. சின்ன வயசுல நான் பாக்கும் போதென்னா அங்கங்க தெரியு. அதெப்ப எதுமேல்ல. அதேமாரி நீங்க சொன்னமாரி விவசாயத்துல நெறைய முக்கியமான பங்கு வகிக்குதுங்க பறவைகள் அந்த தவளைகள் இருக்குல தவளைகளு அந்த அப்றோ அதில்லாம அந்த தேவையில்லாத அந்த பூச் சீங்க அந்த மாரி இதையல்லா அது கொத்தி சாப்பட்றதுனால அந்த விவசாயத்துலயு இருக்கு. அது இல்லாம நீங்க சொன்ன மாரி அது ஒரு விதய சாப்ட்டு போய் ஏதோ ஒரு எடத்துல போடுது. அந்த எடத்துல அந்த மரமா மொளைச்சு அது நம்மளுக்கு மக்களுக்கு நாளைக்கு ஒரு ஏதோ ஒரு நிழலாவோ இல்ல ஏதோ ஒரு காய்கறி மரமாவோ மொளைக்கிறப்ப அது நாளைக்கு யாரோ ஒரு ஆளுக்கு பயனுள்ளதா இருக்கு அது சுற்றுச்சூழல அப்பயே அந்த மரம் வளர்றதுக்கு காரணமா இருக்கு. ஆனா நம்ம மரங்கள அழிச்சு அழிச்சு பறவைகளையு கொறச்சுிக்கிட்டே வரோம்னு நெனைக்கிற. இப்ப அவள நெறைய அழகான பறவைகள் கிளில்லா பாத்தீங்கன்னா முன்னாடில்லா சும்மா எங்க வீட்டு பக்கத்துல மரம் இருக்கு அ இந்த புளிய மரோ, வேப்ப மரோ கிளி கத்திக்கிட்டே இருக்கு. இப்பல்லா கிளிகளே இருக்கிறது இல்ல கிளில்லா சின்ன வயசுல எடுத்து வளத்துர்க்க. அவ்ளோ அழகா இருக்கு இப்போல்லா கிளிக வளர்க்கலானு ஆச வந்தாலு அந்த கிளிய போய் கடையில்ல வாங்குற மாரி இருக்கு. அந்த தவிர வெளிய பாக்க முடியறதில கிளி எல்லா ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்பலா
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா. கிளிகல்லா இப்போ அப்பல்லா புறாக்களு கிளிகள் அந்த லவ்பர்ட்ஸ் கறி எல்லா பாக்குறதே நா பாத்தது கெடையாது. அது கடையிலதா பாத்திருக்கே. அப்பறோ மைனான் ஒண்ணு இருக்கு க்காகுருவி அது வந்து கூப்டுவோ பாருங்க கா காக் கா அக்கா அக்கான்னு கூப்படுவ. இப்பங்கூட எங்க வீட்டுக்கிட்ட அத ரெண்டு குருவி நிக்கு நெனைக்க. அஹ் என் பொண்ணு ஒருநாலு ரொம்ப அப் அப்சர்வ் பண்ணிட்டு மம்மி இந்த குருவி வந்து அக்கா கொக்கக்கானு கூப்படுதுன் நா சொல்லுவ ஒரு பேட்ர்ஸ் கூட ஒரு பேட்ஸ் கூட அது அக்காவ தேடுது பாரு அந்த அக்கா குருவிய நீங்க ரெண்டு வேரு சண்ட போட்டுட்ருக்கீங்க அந்த குருவிய மாரி இருங்க அது எவ்ளோ பாசமா அக்கா அக்கான் கூப்பிடுது பாரு அப்படின் சொல்லுவ அப்டியா மம்மி அப்டி ஏனா அவுங்க சண்ட போட்ருப்பாங்க சின்ன கொழந்தேல எதாது ஒரு சின்ன பிளே திங்ஸ்க்கோ அவங்க அ சண்ட போடறப்ப அந்த மாரி சொல்லுவ ஆனா என் பொண்ணு வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணிருக்கு அது எப்டி கூப்புடுது அப்டின்னு அதே மாரி நீங்க பாத்தீங்கன்னா நார்த் சைடுல வந்து வந்து நம்ம சவுத்துலதா வந்து புறாக்கள் வந்து அவ்ளவா இருக்குல காட்டு சைடு இல்லனா ஒரு சில வீட்ல வளக்கறாங்க ஆனா இதுவே இது நார்த்துசைடு வந்து புறாக்கள் வந்து பில்டிங் ஒரு ஒரு நம்ம சின்ன ஒரு அரிசியோ ஒரு கோதும இல்ல கம்பு அந்த மாரி போட்டா கூட ஒரு லைட்டா நீங்க தூவுங்க அவ்ளோ புறாவு வரு ஏனா அது வீட்டு மன் அது பில்டிங் கிட்டே இருக்கு நானு அங்க ஒரு ஒரு வேல விசியமான நாங்க போயிருக்க போப்போ ஏ பொண்ணு சொன்னா மம்மி புறாக் போடு ஒரு ஒன் வீக் ஸ்டே பண்ணிருந்தோ எங்கள் அண்ணி இருக்காங்க அங்க அந்த மாரி ஸ்டே பண்ணிருக்க பொப்போ என்னோட பொண்ணுக்குள்ள படே அங்க வந்துச்சு சரி புறாக சாப்பாடு போடுன் சொல்லிட்டு ஒரு ஒரு அர கிலோகட்டுக்கு கம்பு இருக்குல அந்த கம்பு சோளந் தா அது ரொம்பொ சாப்டு
சேரி சேரி
லைட்டதா தூட்னா ஒரு பத்து இரு முப்பது புறா வந்துச்சு அப்டியே தூத்து தூத்து தூத்த ஒரு அம்பதுக்கு மேற்பட்ட புறாக்கள் வந்து அது சாப்ட்டுச்சு ஏனா நார்த் சைட்ல வந்து புறாக்கள் வந்து அதிகமா வளக்கப்படுதாங்க அது நம்ம முன்னாடி லைட்ட ஒர் ஒரு ஏதாது ஒரு தூவனா கூட வந்துடு
கண்டிப்பா
நம்ம ஏரியாலன் பாத்தீங்கனா அந்த மாரி இல்ல நம்ம தூவ்னா ரேரா தா வருது எல்லா பேட்ஸு ஏனா இங்க அங்க வந்து எல்லாமே பில்டிங்ல அந்த என்ன சொல்வாங்க ஒரு ஒரு ஜன்னல் கிட்ட அந்த மாரி வளருது நம்ம இதுல வந்து அந்த மாரி பில்டிங் இல்ல வீட் ட்லீமே சத்தத்துல வளர மாட்டக்கு இன்னோரு விஷ்ய என்னன் சொல்ல போனா மரங்கள் வெட்டப்படுவதனால வந்து பறவைலோட இனங்கள் வந்து
சுத்தமா அழிக்கப்பட்ருச்சு ஆமா கண்டிப்பாங்க நெறைய நெறைய இனங்கள் அழிஞ்சே போயிடுச்சு
ஆ சுற்றுச்சூழல் வந்து மாசு மாசுபாட்டாலுமே பறவைகளோட வாழ்விடமாக இ இழந் வருகிறது இன்னுனு வந்து இது என்ன சொல்வாங்கனா இந்த மாரி பறவைகளோட இனங்கள் வந்து அழிவது மூலம் வந்து நமக்கு வந்து ஆவத்து தா உள்ளது ஏன் சொல்வோ ஏன்னா பறவைங்கள வந்து பாதுகா பாகாப்பதற்கு மர கண்டிப்பா வேணு அதுனால அதனால என்ன பண்ணுது நம்ம மரங்கள் வெட்டப்படுவத தவிர்த்து த்துட்டு நறைய மரங்கள வந்து வளக்கப்படுவத மூலம் வந்து ஆ புறாக்கள் வந்து நம்மள வந்து பாதுகாக்க முடியு இன்னு போகன்னா கோடை காலத்துல வந்து பறவைக்காக தண்ணீர் வந்து நம்ம வந்து தண்ணீரு அப்ற உணவுகள்லாம் வைக்கலா இந்த மரி வைக்கிறது மூலம் வந்து உண்மைக்கு வந்து பறவைகள் வந்து வெளில போகாம வேட்டை ஆடுவதருந்து வேட்டை ஆடுவாங்கள அவங்கட்ருந்து நம்ம பறவைகள வந்து பாதுகாக்கலானு சொல்ல வர்தே
அடுத்த கால்ல பேசலாங்ளா இல்ல
நம்ளுக்கு டைம் முடிஞ்சிட்டு தோழா ஹலோ